சொல் சொல்லுங்க சார் டெண்டர் ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க சார்
செரிங்க செரிங்க யா ஐயா ஒன்னும் இல்லங்கயா இப்ப நம்ப ஊர்ல வந்து அஹ் விளையாட்டு மாணவர்கள் எல்லாம் இருக்கறாங்க
ஓகே சார்
அவங்கல்லா வந்து என்னது இந்த இந்த விஷியோங்க ஐயோ இறைவா
சொல்லுங்க சார் எத சொல் பதட்டப்படாம சொல்லுங்க ஓகே இல்ல இல்ல இப்ப ஏரியால பசங்களுக்கு வந்து ஓகே ஓகேப்பா ஏரியாலுள்ள பசங்களுக்கு வந்து இப்ப விளையாட்டு போட்டிய நடத்தாலுனுருக்கீங்க
ஆமா ஆமாங்க ஆமாங்க சட்டுனு வரலைங்க
ஓக்கே ஒண்ணுயில்ல இப்ப மேமாசமா அதா உள்ள எல்லா வில்லேஜூ எல்லா ஊருலயிருந்து எல்லா அதா சொல்லிட்டுயிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இருக்கோ பசங்களுக்கு இப்ப மே மே மாசோ வந்து பாத்த லீவுல பசங்களுக்கு ஏத்த ஸ்போர்ட்ஸு டோர்னமெண்ட்லா வக்கிலானு சொல்லிட்ருக்கோ அப்டினு வந்து
ம்
கேட்டுட்டுயிருகாங்க ஆஹ் ஓகே ஓகே அதுனாலதா நாங்க டக்குன்னு கண்டுபிடிச்சுடோ எப்டி உங்களுக்கு பசங்க ஆல்ரெடி நல்லா ஸ்போர்ட்ஸுல ஸ்போர்ட்ஸ் கிட் ஆல்ரெடி வெச்சிருக்காங்களா இல்ல ஸ்போர்ட்ஸ் கிட் புதுசா வாங்குமா உங்களுக்கு நா என்ன பண்ணனு சொல்லுங்க நம்மிட்ட எல்லாமே இருக்கு
இல்லங்க இல்லங்க அது புதுசா வாங்குற மாரிதாங்க இருக்குது ஆமா இப்ப புதுசா வந்து எப்டினு பாத்தீங்கன்னா எல்லாமே விக்கிறது புட்பால் வாலிபால் கிரிக்கெட்டு
அப்டிங்ளா
எல்லா பசங்க அந்த ட்ரெயினிங் எடுக்குறதுக்காக
அப்போ இந்த எண்டுல இந்த மந்த் எண்டுல ட்ரைனிங்
ஆமா ஆமா ஆமாங்க இந்த வாலிபாலுக்குல்லா நெட்டுலா வெச்சிருக்கீங்களா
இல்ல சார் ஓகே சார் நம்ம ஒன்னொன்னாவே பேசிருவோ இப்ப வந்து இப்ப என்னென்ன ஸ்போர்ட் சார் கிரிக்கெட்டு புட்பாலு வாலிபாலு கபடி வெப்பாங்க உண்டுங்களா சார் கபடி அதுக்கடுத்தது பேட்மின்டனு அதுக்கடுத்து அப்போ இந்த இந்த இருந்தா சார்
இது இது இந்த பல்லாங்குழிலா விளாடுற அந்த ஸ்போர்ட்ஸ்ல வெக்கிறாங்க
சார் பல்லாங்குழி உண்டு ஆனா அது வந்து வுட்டு்ல கெடைக்காது பிளாஸ்டிக்ல தா மோல்டட்தா நம்ம கிட்ட அந்த இது
சேரி செரிங்க அந்த செஸ்ஸுலா உண்டு ங்களா
உண்டு சார் செஸ் கேரம்போர்டு எல்லா உண்டு நீங்க பல்லாங்குழி இன்ட்ரெஸ்ட்டா கேக்கு கேட்குறத பாத்தா நீங்க சாம்பியனா இருப்பீங்க போலயே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலயே உங்களுக்கு அது அது ஒண்ணு தப்பில்ல சார் அது கணக்குதா அது கணக் அது அது எப்டி சொல்றது ங்க பணக்கணக்கு பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்டின்ற கணக்குக்கான இது ஆ பண்லா அது மாரி நெறையா
ஆமாங்க ஆமாங்க தாய் கெழவி படத்த போட்றீங்க
ஆ இல்ல அது நீங்க அன்னக்கி இது ஸ்போர்ட்ஸ் முடி ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லா முடிஞ்சு நைட்டு தூக்கினு போய் கட்டி போட்டுட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா தாய்க்கெழவி உயர்ந்த உள்ளத்த எல்லா பாத்துப்பாங்க இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இப்ப இப்ப அஞ்சு கேம்தா சார் இந்த ஆனா அஞ்சு ஆறு கேம்தா மெய்ன் நம்ம ஒண்ணு ஒண்ணாவே பேசிடலா. ஓக்கேங்லா இப்ப எப்டினா கிரிக்கெட்ட பத்தி பேசு என்னென்ன வேணு ஏன்னா சில பேர் வந்து பேட்டு பாலு ஸ்டிக்கு மட்டு வாங்குவாங்க ஏன்னா அவங்க பேடு ஹெல்மெட் வச்சல்லா வெளையாட மாட்டாங்க அது வந்து ஸ்டிச்சு ஸ்டிச்சிடு பாலு லெதர் பால்தா வெளையாடுவாங்க சென்ட்ரல் வெளையாடற போல இருந்தா பேட்டு பாலு சீட் மட்டு போது
அதாவதுங்க நம்மளுக்கு அந்த கிரிக்கெட பத்தி அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ய அதுல என்னென்ன தேவ இப்ப அந்த இதெல்லாம் வெலா ஐ பி எல் வெளையாட்றாங்கல்ல அந்த ஐ பி எல் வெளையாடுறதுல வந்து என்னென்ன ஆ பொருள் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து நீங்க
எல்லா எல்லாமே சேர்த்து வர மாரி சார் இல்ல அவங்கள அவங்களும் வேண்டுமா இருக்காங்க நம்ம கிட்ட
இல்லங்க அவங்கலாம் வேனாங்க
அவங்களாம் இங்க நம்பமளே வச்சிருக்கோம் அதுவும் பிரச்சனை இல்ல
ஓகே ஓகே கிட்டு மட்டும் போ போதும் ஓகே சார் இப்ப என்னனா இப்ப நான் சொல்லிடுறேன் சார் என்னென்ன வந்த உங்க மொத்தமா என்ன வேணுனா இந்த மேட் ஓகேங்களா ஏன்னா அங்க மேட்ல பட்டா தா பாலு பவுன்ஸ் ஆகும் ஓகேங்களா பாலு பவுன்ஸ் மேட்டு மேட்டு ஒண்ணு போதும் இந்த சைடு மூணு அந்த மெய்ன் மூணு எக்ஸ்ட்ரா மூணு வச்சுக்கலா ஸ்டெப்னி போட உட்டீங்களா ஸ்டிக்கு ஒடைஞ்சிட் நீங்க பந்து வேகமா போட்டு ஸ்டிக்கு ஒடஞ்சிருக்கல்ல அதுக்கு ஒண்ணு வாங்கி வெச்சுக்கலா அதுக்கடுத்து பேட்டு ஒரு நாலு பேட்டு வாங்க்கிங்க அதுக்கடுத்து ஆ அதே மாரி எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு பேடு ரெண்டு செட்டு ஹெல்மெட் ரெண்டு ஹெல்மெட்டு ஆந்தடே கிளவ்ஸ் எல்லாமே வந் கிட்-கிட்னி கார்டு ஆள்ளுக்கு ஒன்னு ஒன்னு வாங்கி
இல்லைங்க அதுவு சும்மா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை போட்டுக்கறானங்க
இல்ல சார் அது அலர்ஜி ஆயிடு
ம் ம்
ச்சு போட்டா கூட அது வந்து பேட்ட வச்சு போட்டீங்கன்னா நிக்காது வழுக்கு அப்றோ பந்து வரும்போது வெலகிடுச்சுனா அப்போ பால் பேட்ல பட்ரு ஓகேங்களா அதனால கொஞ்சோ பிரச்சன ஆயிடு
சேரிங்க சா
சரி அதுனால ஓகேங்களா சார் பொண்ணெல்லா ஓகே ஆ கிரிக்கெட்டுக்கு இது ஓகே ஃபுட்பால் எத்தன சார் வேணு
ஒரு ரெண்டு ஃபுட் ஃபுட்பால் போதுங்க
ஓகே சார் வந்து ஃபுட் இல்ல சார் ஏன்னா நீங்க பலகனுன் ன்றீங்க அதுக்கடுத்து மேச்சுன்றீங்க அது கேக்க அது வெய வெயில் டைமு அதிக அடில உங்களுக்கு கான்ஃபார்ம் பஞ்சர் ஆகு ஓகேங்களா ஒரு நாலு வாங்கி நாலு அஞ்சி வாங்கிக்கங்க இல்லனா திலும்பி வந்து கடைல வந்து தேடிட்டு இருக்கோ இன்னு இல்ல இங்க வந்து எங்களுக்கு ஒரு நாலு இல்ல அஞ்சு வாங்கிக்கிங்க கெட்டு போக அது முடிஞ்சு கூட பசங்க விளாண்டுக்கலா அது விளையாண்டுங்க அதுக்கடுத்து ஹ இந்த போஸ்ட் போஸ்ட் இருக்கா சார் கோல் போஸ்டு
கோல் போஸ்ட் எல்லா இருக்குதுங்க
ஓகே சார் அப்ப நெட்டு வாங்கிக்கோங்க
நெட்டு நெட்டு வேணு போஸ்ட் இருக்குது நெட்டு வேணும்
ந அதுக்கு வந்து இது நாலு ஃபுட்பால்லு மெட்டு ஷூ எல்லாத்துக்கு ஷூ முக்கியோ சார் வெறுங்கால்ல ஆட வேணா கால் சுழுக்காயிரு சுழுக்கிக்குவாங்க கால்ல அடி படு ஃபுட்பாலுக் சூ போட்டுதான் வெள்ளானும்
அப்றோ அந்த சுளுக்குக்கு இந்த ஸ்
உண்டு சார் உண்டு சார் எல்லாமே உண்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கோ சுளுக்கு ஸ்பரே உண்டு அது மா இது பேட்டு துணி போல கட்டுவாங்க மேல அது பேரு எனக்கே தெரியல நானே இப்பதா கடைக்கி வந்தது ஏன்னா எடுத்துட்டு வந்தே அண்ணன் கிட்ட கேட்டு சொல்றா அது எல்லாமே உண்டு சார் சேரி இப்ப வந்து இது முடிஞ்சிருச்சு ஓகே இப்ப வாலிபால் எப்டி சார் வேணு உங்களுக்கு ஹை குவாலிட்டில வேணுமா இல்ல அது போல
நல்ல பிராண்டு பிராண்டு நல்லா கம்பெனியா பாத்து இது பண்ணுங்க ஆ அது லோக்கலா வாங்கி சீக்கிரம் பிஞ்சு போறதுக்கு நம்ம கம்பெனியா வாங்கிட்டோன்னு வைங்களே கொஞ்சம் வருஷம் தாங்கும்து
ஓகே சார் அதுல ரெண்டு இருக்கு சார் ஒண்ணு வந்து ஸ்டிச்சிடு வரு ஸ்டிச்சிடு வரு இல்ல மோல்டட் ரெண்டட் ரெண்டுத்துல எது சார் வேணு
என்னதுங்க
இல்ல சார் பால் வந்து ஒண்ணு ஸ்டிச்சிடு பால் ஸ்டிச்டு பாலுனா எப்டி சொல்றது தைச்சது பாருங்க இன்னொன்னு ச்சே இருக்க மாட்டாங்க அப்டியே மொழுக்கட்டியா இருக்கும் அந்த பாலு. வாலி பாலு உங்களுக்கு அது வேணுமா இல்ல நூலால தச்சது வேணுமா இல்ல மோல்டடு வேணுமா சார்
அடிச்சான் கிழியா இருக்குத கிழியாம இருக்கிற மாதிரி ஒண்ணு வேணும்
ச இல்ல சார் எதா இருந்தாலும் அடிச்சா கிழயதான் செய்யும் அது அது நம்ம அடிக்கிறத வச்சுதா ஓகே சார் ஏன்னா ஸ்டிச்சிடு பால்தா பெட் வேனா கூட நம்ம அத தச்சிக்கலாம் போல்டன்ன்ல வைங்களேன் அது அடிச்சி கிளிஞ்சிருச்சினா அது எதுமே பண்ண முடியாது
ஓ அப்டி வேற இருக்குங்களா
ஆமா வாலிபால் பால் வந்துரு வாலிபால் நெட்டு
வாலிபால் நெட்டு வேணுங்க அதே மாரி
ஆஹ் ஓகே ஓகே
வாலிபால் நட்டு அப்புறோ பின்னாடி சுத்தி நட் ட்டு இருக்கும் பாருங்க
ஓ ஓகே ஓகே ஓகே வெளிய போகாம ஓக்
உம் அந்த நட்டு
ஆஹ் அப்பனா சார் இன்னொண்ணு அது வந்து நீங்க நல்ல ப்ரொபஷனலா ஆரம்பிச்சி கட்னாதான் அவங்க கரெக்ட்டான ஆங்கிள்ல கட்டுவாங்க பால் வெள்ள போவாது உங்களுக்கு வேன்னா சொல்லுங்க நம்மகிட்டயே கைவசம் ஆள் வந்து கட்டி குடுத்துருவாங்க
ம் கைவசோ இருந்தா பிரச்சன இல்லங்க
ஏன்னா அவங்களே வந்து வா வாலிபால் நட்டு அத சு ஃபுட்பால்க்கு நெட்டு எல்லா வந்து கட்டி உட்ருவாங்க ஏன் கபடி கூட அவங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட்டம் போட்டு விட்ருவாங்க நீங்க போய் வெள்ளாண்டா மட்டும் போதும் ஓகேங்களா இப்போ ஃபுட்பால்லுக்கும் இப்ப கிரிக்கெட்டுக்கும் பிட்சு போட்டு எல்லா ரெடி பண்ணி குடுத்துருவாங்க ஆனா அதுக்கெல்லா அவவுங்களுக்கு சார்ஜ் நம்ம தனியா குடுத்தரனு ஏன்னா நீங்க அவ்ளவு புதுசா பண்றீங்க ஓகே சார் ஓகே சார் பட் ஓகே சார் கபடிக்கின்னா கிட்டு கபடிக்கு கிட்டு சொல் ஹ ஒண்ணும் இல்ல சார்
அதுக்கு ஒண்ணும் பெருசா தேவைப்படாதுங்க
நீ நீ காடு ஓக்கெங்களா நீ பேண்டு ஷூவும் நீ பேண்டு போட்டுக்கலாம் அதுகடுத்து எல்போ கார்ட் வேணா போட்டுக்கலா ஏன்னா கீழ விழுந்தா எலும்பு அடிபடாம இருக்க எல்போ கார்டு போட்டுக்கலா அதுக்கடுத்து ஜெர்ஸி எல்லாம் தச்சிடுங்க சார் ஏன்னா அதுதான் கீழ உள் ஜெர்சி ஜெர்ஸி தச்சிட்டீங்கன்னா கபடில கீழ உழுந்தீங்கன்னா அடிப்படாம இருக்கும் ஒடம்புலயாது அது வழுக்கிட்டு போகுமா அதனால கீழ விழுந்தா அடிபடாது அது வச்சுக்கங்க நம்ம கட பத்தி பக்கத்துலயே கட ஒண்ணு இருக்கு அவங்க ட்ரெஸ்லாம் தச்சி இருக்கு நீங்க வேண்ணா அது கூட வந்து குடுத்துக்கலா நல்லா பண்ணி குடுப்பாங்க அத வந்து பச்சுக்கீங்க இல்ல சார் இல்ல சார் நீங்க வந்து இவ்வளவு எழுக்கவீங்க இல்லன்னா இவ்ளவு மொத்தமா நம்ம இப்ப மத்தவங்க எல்லா வந்தாங்கன்னா வண்டிக்கு வந்து சொல்றீங்க இல்ல கேரம் போர்ட வேணும்ன்றீங்க வேணும்றீங்க ஓகேங்களா பல்க அடிக்கது எவ்வளவு அடிக்கு எனக்கு நஷ்டப்படாத அளவுக்கு நா கொஞ்சம் மா மார்ஜின் கொஞ்சம் மட்டும் வச்சு குடுக்க வேணானே உங்க கிட்ட சொல்லிருவேன் ஒப்பனா ஏன்னா ஹோல்சேல் கூடதா எடுக்கறீங்க நீங்க எடுத்துட்டு போய் நீங்க மினி கடையே வைக்கலாம் போல ஆ ஆ ஆ நாந்தா இளிச்சவாயன்ருக்கேன் ஆ
ம்
நெறயா பேர் அதா சொல்றாங்க நா வெல கம்மியா குடுக்கறது ஓகேங்லா இப்டி சு இதுனால தான நீங்க என் கிட்ட வந்தீங்க
உம்
ஓகேப்பா அதிகமா வச்சு பத்துக்கிட்டு விக்கறதுக்கு நான் கம்மியா வச்சி அம்பது கிட்டு வித்துட்டு போயிருவேனே எனக்குலாபம்ல்லாம் ஒண்ணுதான் ஓகேங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் சாப்ட்டுட்டு இருக்கீங்க போல ஆமா சார் அடிக்கல ஆனா லாபந்தானே இப்ப நீங்க வெளில போய் இந்த ஆமா நீங்க வாங்குனீங்கன்னா வெளிக்கு நமக்கு கிட்டத்தட்ட டென் தௌசண்ட்லந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரக்கி வித்தியாசோ ஆவு நீங்க வேண்ணா கொட்டேஷன் வேணா வாங்கிட்டு வாங்க இது எல்லாத்துக்கு நா அத பாக்காம நா கொட்டேஷன் தர எவ்ளோன்னு பாருங்க ஓகே சார் சேரி ஓகே சார் நீங்க வாங்க நாளைக்கி கடைக்கி ஸ்ட்ரெய்ட்டா வாங்க நம்ம பேசிக்கலா
என்னங்க
ம் நாளைக்கு நா கடைக்கு வாங்க பேசிக்கலா சார் கடைக்கு ஸ்ட்ரைட் டா வாங்க நம்ம கடைய ஜிம்மு இருக்கல்ல ஜிம்முக்கு பின்னாடி சார் ம் இங்ல ஜே பி ஜே பி ஜிம்முன்னு ஒண்ணு இருக்கல்ல சார் அதுக்கு பின்னாடி
ஆமாங்க இந்த இந்த டார்லிங் பக்கத்துல
அதேதான் சார் அதேதான் சார் அங்கதான் வாங்க பாத்துக்கலாம் சார் ஓகே சார் கஸ்டமர் வந்துருக்காங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு வாங்க
சரிங்க நல்லதுங்க நன்றிங்க ஆ உம்